ஆ
ஹலோ ஒரு நிமிஷம் ஆ இப்ப சொல்லு
கேக்குதா
அ
பெண்க எந்த இருக்க
அதுதா நெறைய வந்துருக்கு அது எதுனு நெனைக்க தெரியல
சேரி சேரி
ம் என்ன சாப்ட்ட
அதுவா ரெண்டு இட்லி ஒரு சாதா தோச ஒரு அட தோச ஒரு ஆம்லெட்
ஓகே
தள்ளு வண்டி கட தா ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு சோடா உப்பு போடாம வீட்ல சமைக்கிற மாரியே இருந்துச்சு
தள்ளு வண்டி கட எப்பமே சூப்பரமாதா சூப்பரா தா இருக்கும்
ஒரு சில கடைல்லா இருக்குது அங்கல்லா நல்லா இருக்காது
ம் ம்
இன்னைக்கு சாயிங்காலம் கோயிலுக்கு வேற போயிருந்த எப்பா
புரியல
சாயிங்காலம் வயலூருக்கு போயிருந்த அதிசயமா
எங்க போயிருந்தீங்க
வயலூர் வயலூர் வயலூர்
வயலூர் ஓகே வயலூர் ரொம்பே ஓ
அது தெரியாத எங்க இருக்குதுன்னு
நீயே சொல்லு
ம்
ஹலோ
சொன்னான ஆக்சுவலா வந் சொல்றே சொல்றே இரு
ஆ
வயலூர் போனே காலைல ஃபுல்லா பில்டிங்கில்ல உக்காந்து இருந்தே
ஆ ஹா எனக்கு ஏன் சரியா கேட்க மாட்டேங்குது இரு இரு ஒரு நிமிஷ ஒரு நிமிஷ இரு இரு இரு
லோ ஹலோ
ம்
ஆ
ஆ கேக்குதா
எப்புடி
ஆ கேக்குது கேக்குது
வயலூர்
காலையில பில்டிங்கு போயிட்டே பில்டிங் போயி ட்டு சாயங்காலமா தா வந்தே வந்துட்டு குளிச்சுட்டு ட்டு வயலூர் போயிட்டு வந்தே ஓகே வா ஆ ஒரு திருப்தியான சாமி கும்பிட்டேன்னு வச்சிக்கேயே
ஆ மெரினா பீச்
து ஆ
என்னாச்சு
என்னாது
என்ன
ஏய் மைக்கா பக்கத்துல வச்சு பேசு
ஹலோ
ஆ
என்ன
ஹலோ
ம்
கேக்குதா
எனக் கேக்குது
நீ பேசுறது வால்யூம் கம்மியாக கேட்குது
இதுக்கு மேல சத்தமா பேச
சேரி ஓகே நீ இப்ப பேசுற இதுலயே பேசு போயிடிட்டு வந்ததுக்கு அப்புற மேட்டு தா இங்க பேட்டரி விசாரிக்கிறதுக்கு போனோ அதுக்கப்புறமேட்டு நா சென்னை கிளம்பறதுக்கு டிரெஸ் எல்லா கொஞ்ச தைக்க கொடுத்த தைக்க கொடுக்கணுமா எல்லாந் தைக்க குடுத்துட்டு ஒரு ரெண்டு ஷர்ட்டு போல அன்னைக்கி வுட்டுட்டே இன்னைக்கிதா போயிட்டு குடுத்துட்டு வந்தே
பொய் பேசாத அன்னைக்கி அம்மா கூ போன்னு
குடுக்க போ சொன்னாங்க நான்தா போலயே அதுக்கப்புறமேட்டு எல்லா எடுத்தெல்லா வச்சே போல போயிட்டு குடுக்கல
ம்
அந்த மூணு இதயு இது பண்ணிட்டு அந்த ரெண்டு சட் ட ஒயிட் ஷர்ட்டையு நீ வாங்கி குடுத்த ஷர்ட்டையு தொவைக்க குடுத்துட்டு அப்டியே பேட்ரி பாக்க போனோ பாத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு பேட்டரிய கழ்ட்னோ கழ்ட்டிட்டோ ஒரு வழியா சூர்யாவ வர வெச்சு கழ்ட்டி முடிச்சிட்டு அங்க போனோமா அங்க போயி்ட்டு சாப்ட்டோ திரும்பி இங்க வந்தோ அதுக்கே மணி ம பத்தாயிப்போச்சு வர வழில பிரபுவ பாத்திருந்தே பிரபு கூப்ட்டானு ஆ ஜிம்முக்கு போய்ட்டே
ம்
அங்க பிரபு பிரபு ஆளு அந்த இன்னொரு பொண்ணு சொன்னாங்கல்ல
ம்
அந்த பொண்ணு நின்னுட்ருந்துச்சு இவ அங்க சதீஸு ஃபோன் வந்ச்சுனு சொல்ட்டு இல்ல இல்ல ஜீன்ஸுதா ஜீன்ஸு ஒரு ஒரு பிஸ்கட் கலர் ஷர்ட்டு ரொம்ப நாளாச்சு அந்த ஷர்ட் போட்டு ஆனா கீழ செருப்புதா போட்ருந்தே ஷூ போடல ஆ ஃபோன் வந்ச்சுன்னு சொல்ட்டு இவ அந்த சைடு ஓரமா போயிட்டா நாங்க நாலு பேருந்தா பேசிட்ருந்தோ பேசிட்ருக்கும் போது இவ இருந்துட்டு நாளைக்கி படத்துக்கு போலாமா அப்டின்னா என்னா படோ எந்த எந்த தேட்ரு அப்டின்னு கேட்டே கர போலா அப்டின்னா செரி போலா இந்த டால்பில போடு அப்டின்னே நானு டிக்கெட்ட டால்பிலா வேணா அது இங்கல்லா ரொம்ப லாங்கு இங்க மேரிஸே போலா அப்டின்னா மேரீஸா எத்தன மணி ஷோ என்ன ஏதுன்னு கேட்டே கால்ல ஃபர்ஸ்ட் ஷோ போலா இல்லனா மத்யான ஷோ போலா அப்டில்லனா நைட் ஷோ போலா அப்டின்னா சேர்றா யார் யாரு நீயி நானு மானிங் ஷோ எந்த எந்த ஷோவா இருந்தாலு ஓகேன்ட்டே ஓகேவா யார்றா நீயி நானு ஆ இவ அவ சீசரு உன் ஆளா அப்டின்னே அந்த பொண்ணா அப்டின்னே இல்ல இல்ல சீசர் வரலன்ட்டா நம்ம நாலு பேருந்தா போப்போறோ அப்டின்னா சதீஸு வந்த
நாலு பேரா
புரியல
நாலு பேரு
நானு பிரபு பிரபு ஆளு பிரபு ஆளோட ஃப்ரெண்டு
ம்
நம்ம நாலு பேரு போலா அப்டின்னா நா என்ன இதுன் பாத்துட்டு சொல்றே உன காலையில சொல்றே அப்டின்ன ஏன்டா அப்டின்னா அமௌண்டு கொஞ்சோ கம்மியா இருக்குதுடா அப்டின்ன அமௌண்ட் கம்மிய இருக்குதா உன்ட்ட இல்லாத அமௌண்டா அப்டின்னா இல்ல இவனே சீரியஸா கம்மியாதா இருக்குது அ ப்டின்னானா அவே ஆள் வந்துட்டு கம்மியா இருந்துட்டேவா எந்த ஷோ போலா அந்த தேட்டர்ல போடுன் சொன்னீங்க அப்டின்னுச்சு நா அனே பிரபுட்ட கேட்டே இன்னா பிரபு இத்தன் நாளா கூப்டாம இன்னைக் என்னமோ புதுசா மறுப்டியு ஆள் செட்டானதுக் அப்புறமே ட்டு படத்துக்கு போலா அப்டினு கூப்புற்ற அப்டின்ன அவே வந்துட்டு ஆள் செட்டானகப்புறமேட்டு கூப்டுட்ருக்க இந்த ஏ இந்த ஏரியால செட்டாவனாக்க அப்புறமேட்டு கூப்டுகிட்ருக்க அப்டின்ன அவ ஒன்னே சொன்னா அவ ஆள் காத மட்டு பொத்திட்டு ஏண்டா டேஷு இதுக் முன்னாடி உ உன்னோட க உ உ வீட்ட தள்ளிதா வந்து இன்னொரு பொண்ண வந்து லவ் பண்ணிட்டுருந்தே அது எவ்ளோ ப்ரெச்சன ஆச்சுனு உனக்குந் தெரியு அப்பயுந்தா நா உனய கூப்ட்டே நீ தா என்னய அவாய்ட் பண் ட்டுருந்தா இப் என்னமோ நா உன்னய புதுசா இது பண்ண மாரி வந்து பேசிட்ருக்கே அப்டினு சொல்லி திட்னா
ம்
செரி உர்ரா எதோ இது கேக்கணுனு தோணுச்சு கேட்டே அப்டின்ன அதெல்லா ஒன்னு பெரிய பெருசா நாலா ஒன்னு எடுத்துக்கல அதனால் கெளம்பி வா பாத் துக்கலா அப்டின்னா சேரி நா இன்ன ஏதுன் பாக்குறே நாளைக்கி சித்தி பையன் வேற ஊ ர்லேந்து வரா கால்ல அப்பில்னா மத்தியானம் மத்தியானந்தா வருவாங்க வந்தாங்கன்னா அவுங்கள வேற கூப்புட போணு கூப் நாளைக்கு வெளிய வேற போணுன்டா அப்டின்ன அதெலா பாத்துக்கலா நீ த்திக் கெளம்பி வர வழிய பாரு அப்டின்னா செரினு சொல்ட்டு வுட்டே இப்ப அதுக்கு கலை சென்னைக் போறா நாளைக் கெளம்புறா நாளைக் நைட்டு கெளம்புறானா
ஒரு நிம்ஷோ இரு ஆ நீ சொல்லு ஃபைனலு வெப்சைட் நாளைக் அம்மா கூட வெளிய போவியா நீ இதுதா நாளைக்கு இல்ல இல்ல நாளைக் வீடியோ கால் அவுங்களே ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்க அவுங்க உம் இது நாம ப்ராஜெக்ட் பண்ணு ம் ஹலோ
ம் சொல்லு
கஷ்டம்
ஹலோ
நான் நா சொன்னேன்னு சொல்லி வரு நா கேட்டுட்தா இருக்கே சொல்ல
உனக்கு கிரு நா கூப்பர்றே
ஆ சேர் அஹ்